ஹலோ
ஹலோ சுனில் ப்ரோ கேக்குதா ப்ரோ
அ சொல்லுங்க ப்ரோ எப்டி ப்ரோ இருக்கீங்க
அ சாப்ட்டிங்களா ப்ரோ
அ சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டிங்களா
அஹ் அன்னாஸ்
அ பிரியாணி முட்ட கோழி கறி தொக்கு சாப்
ப்பா சூப்பர் ப்ரோ ஞாத்திக்கிழம ஸ்பெஷலா
இது எவ்ளோ ஸ்பெஷல்
சேரி ப்ரோ ப்ரோ எங்கனா டூருக்கு போலாமா ப்ரோ
அ போலாம் ப்ரோ கேரளா போலாமா
கேரளா போலமா அங்க என்னன்ன ஸ்பெஷல்ன்றீங்க நெனைக்கிறீங்க
ப்ரோ கேரளால பாத்திங்கன்னா எளநீரு அதுக்கப்பறமா அந்த போட்டிங்கு அதெல்லா கொஞ்சோ நல்லா இருக்கும் ப்ரோ
ப்ரோ அங்க கல்லெல்லா சூப்பரா இரு வெரைட்டி வெரைட்டியா இருக்கும்ன்னு சொல்றாங்க அதெல்லா உண்மையா
ஆமா ப்ரோ வீடுங்க எல்லா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்கம் போது கூர வீடு இந்த மாடி வீடுதா பாத்துருவீங்க ஆமாவா அதுவே நம்ம அங்காலா பாத்தீங்கன்னு வச்சுங்களே கல்ல எல்லா ஃபுல்லாவே அந்த எ எப்டி சொல்றது அந்த காலத்துல வா நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்தகாலத்துல ஆ ஆமா ப்ரோ தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல எப்டி இருக்குமோ அது மாரி கல் எல்லாரு வந்துறோ
லலலா
இல்ல ப்ரோ அப்டேட் ஆவனுலா இல்ல ப்ரோ இப்ப நம் ஊர்ல எப்டி ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கு ப்ரோ அதே மாரி இங்கயு ஆமா ப்ரோ அங்க ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து அது மாரி ஃபுல்லாவே
கேரளால கே
கேரளால பாத்தீங்கனா தண்ணீர் இப்ப ஃபால்ஸ் இருக்கு ப்ரோ ஒரு இது கண்டிப்பா ஹண்டர்டுக்கு மேல யே இருக்கு நல்ல டூரிஸ்ட்டு பிளேசு அப்றோ கேரளா வந்து போட் ஹவுஸ் ல்லா இருக்குது ப்ரோ
ம் சொல்லுங்க ப்ரோ
இப்ப நீ போட் ஹவுஸ்னா நல்லா இருக்கு நீ எதிர்பாக்குறீங்க
போ எனக்கு பெரிய ஐடியா இல்ல பெருசா
ப்ரோ போட் ஹவுஸ்னா எல்லாமே இருக்கு ப்ரோ உள்ள டிவி நா இப்ப நா இருந்தது ஒரிஜினல் வீடா அப்டி இருந்தது
சூப்பரா இருக்குல ப்ரோ அப்பனா
ப்ரோ ஒன்னே ஒண்ணி ருக்குது ப்ரோ உள்ள கேக்குதுங்களா
ஆய்
கரெக்டா கேக்குதா ப்ரோ கரெட்டா கேக்குதா
லைட்டா கொஞ்சோ வெளிய வந்து பேசுங்க ப்ரோ
ப்ரோ கரெட்டா நானு காதுல வச்சு தா ப்ரோ பேசிட்டு இருக்கே வெளியவே வெளியதா வந்து பேசுறே வாய்ஸ் எரயுதா அடிங்ளா அப்டியா ஓகே ஓகே ப்ரோ இப்ப ஓகேவா ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ஓரளக்கு
அதே கேக்குதா ப்ரோ என்ன பண்றது
செரி ப்ரோ எத்தன நாளு ட்ரிப்பு ப்ளானு
ஒரு பத்து நாள் போலாமா சொல்லுங்க போய்ட்டு வரலா வரீங்ளா போலா ஒரு பத்து நாளு
பத்து நாளா
ஆமா ப்ரோ
ஆடே எவ்ளோ எக்ஸ்பீரி எவ்ள ப்ரைசு வரு பத்து நாளிக்கி
பத்து நாளைக்கினா ஒரு காசு ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சாயிரூவா போட்டா கரெக்டா இருக்கு ப்ரோ பத்து நாளைக்கினா
ப்ரோ அப்பனா இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க அஞ்சாயிரூவாய்கு அஞ்சு நாள் தா போய்ட்டுனு வந்துக்கிறாங்க ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ நம்ம பத்து நாள் போலா ப்ரோ நம்ப
ப்ரோ கொஞ்சோ வெளிய வந்து பேசு ப்ரோ ஹலோ அலோ கேக்குதா ப்ரோ அலோ அலோ கேக்குதா ப்ரோ அலோ அலோ அலோ ப்ரோ